வணக்கம்
வணக்கம் தோழி கேக்குதுங்களா
ஆஹ் ரொம்பவே தெளிவா உங்க குரல் கேட்டுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்திலயு ஒரு சிக்கனமா இருக்கிறது அப்படிங்கறிறது ரொம்ப அவசியம் தானே அன்றாட வாழ்க்கையில சிக்கனம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அது சிக்கனங்கிறது கஞ்சமா இருக்கிறது அப்படிங்கறதுல வர. து நம்ம தேவைய மீறி எதையும் நம்ம பண்ண வேண்டா அப்படிங்கறது தான அத பத்தி நம்ம சில விஷயங்களை நம். நம்ம சில விஷயங்கள் பேசலாமா.
ஆஹ் ஓகே தோழி
முதலாவதா பாத்தீங்கன்னா தண்ணீர் சிக்கனம். தண்ணி எல்லா எப்படி எல்லா பயன்படுத்தினா நம்ம எப்படி. க்கணமா இருக்கலா அத பத்தி நீங்க சொல்லுங்க.
உம் இப்போ தண்ணி நம்ம நார்மலா இப்போ நம்ம சாமான் எல்லா கழுவுறோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம நல்லா எல்லா சமானும் நல்லா நல்லா விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவுனும்னா அப்போ நம்மளுக்கு. தண்ணி சேமிப்பு நல்லா ஆகு இப்ப ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த குழாய ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சாமான் கழுவிட்டே இருக்கறாங்க அப்படியே அதுல என்ன ஆகுதுன்னா நிறைய தண்ணி போயிட்டே இருக்கு அந்த மாதிரி பண்ணும்னா நம். நம்மளுக்கு தண்ணி சேமிப்பு பண்ண முடியாது இதுவே நம்ம எல்லா சாமானும் ஒரடியா நல்லா எல்லா தேய்சச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அஹ் ஆஹ் தண்ணில கழுவுணும்னா நம்மளுக்கு தண்ணி சேமிப்பாகு இல்ல இல்லையா தோழி
ரொம்பவே சரியா சொன்னீங்க நீங்க சொல்ற மாதிரி மொத்த தண்ணியும் தறந்து விட்டு வீணடிக்கிறத விட. தேவையான அளவு புடிச்சு வச்சு பாத் பத்தர கழவுலாம். அதே மாதிரி அந்த தண்ணிய கூட. வீண அடிக்காம நம்ம ஏதாவது ஒரு கொள்ளையோட கூடிய வீடு இல்ல கிராமப்புறத்துல இருக்கோ. அப்படின்னா அந்த தண்ணிய ஒரு வாய்கால் மாதிரி சின்ன பாத்தி மாதிரி கட்டி வச்சுட்டோம்னா. அது நம்மளோட செடிங்களுக்கு அந்த. தண்ணி ஊனா ஓடும் அதுல செடிங்களு நல்லா வளரு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செடிக்குன்னு தண் தனியா ஒரு தடவ தண்ணீர் பாய்ச்ச வேண்டாந்தானே
ஆமா ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க நீங்க
அதே போல துணி துவைக்கும் போதும் வந்துட்டு தண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு பக்கெட் தண்ணிய புடிச்சு நினைக்கிறத விட ஒரு ஓரளவுக்கு துணிக்கு இந்த தேவையான அளவு தண்ணீர
ஒரு பத்து துணி ஒரு பத்து துணி நம்ம ஒரு நல்லா நல்லா கசக்கி நல்லா வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு பக்கெட்ல ஒரு ரெண்டு பக்கெட் வச்சுட்டு நம்ம ஒரு பத்து துணி வச்சு வாஷ் பண்ணாலே போது தோழி ஒரு பக்கீட்டுக்கு பத்து துணி வாஷ் பண்ணா நல்லா தண்ணியு நல்லா சுத்தமாவே இருக்கு துணியு நல்லா சுத்தமாயிரும் தோழி ஏன்னா ஒரு சில சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லார் துணியு போட்டு வாஷிங் மிஷின்லயே நல்லா போட்டு நல்லா தோயச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியு அதுலயே புடிச்சு புடிச்சு அப்படியே விளக் நல்லா அது வாஷ் பண்ணி பண்ணி அப்படியே ஊத்துறாங்க தண்ணி அது என்ன ஆகுதுன்னா எல்லா தண்ணியு வேஸ்ட் ஆகுது இதுவே நம்ம பக்கெட்ல வச்சு யூஸ் பண்ணு போது நம்மளுக்கு தண்ணிப்பு சேமிப்பு ஆகுது இல்லைங்களையா
ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க ஆனா வந்துட்டு ஒரு புறம் தண்ணிய வீணடிச்சுக்கிட்டே இருக்கோ மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா தண்ணீர் கிடைக்காம பல இடங்கள்ல மக்கள் வந்து அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அதனால நீரின்றி அமையாது உலகு சொல்லுவாங்க அந்த நீர் நமக்கு எவ்வளோ பயன் உள்ளதோ அத நம்ம வீணடிக்க இருக்காம தேவைக்கேற்ப நம்ம பயன்படுத்தி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கே அந்த நீர விட்டு சென்றதும் ரொம்பவே அவசியோ மரங்கள் செடிகளுக்கு கூட எந்த அளவுக்கு தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு ஊத்துனா போது மரத்தை சுத்திலும் நம்ம ஒரு பாத்தி மாதிரி கட்டி வச்சு தண்ணீர் ஊத்துறம்னா அந்த தண்ணீர் வெளில ஓடாது அத சுற்றியே தேங்கி நிற்கு அது அப்படி இருக்க போது நம்ம இப்ப ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறைக்கூட தண்ணீர் புடிச்சா போதுமானதா இருக்கு
ஆமா ஆமா தோழி ஏன்னா அந்த மாரி இருக்கு இருக்கு போது நம்மளுக்கு தண்ணி சேமிப்போ ஆகு அதே மாதிரி தண்ணி வே இதுவு வீணா ஆகாது
ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம சிக்கனத்துல முதல்ல தண்ணீர் சேமிப்ப வந்து தண்ணி எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டோ அடுத்து பாத்தீங்கனா மின்சாரம் மின்சாரத்தையும் இந்த காலத்துல நம்ம அளவுக்கு அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோன்னு தான் நினைக்கிறே அது சரிதான
ஆமா ஆமா தோழி இப்போ எல்லா இடத்துலயுமே இப்போ ஏசி அப்டின்னு வந்து வந்துருச்சு தோழி ஏன்னா இப்போ இருக்குற வெயிலுக்கு இப்ப சென்னையில ரொம்ப வெயில் இருக்கு தோழி இருக்கிற வெயிலுக்கு இந்த ஏசி இல்லாம இருக்க முடியல இ இப்போ பாத்தீங்கன்னா குட்டி குட்டி வீட்ல இருந்து பெரிய வீடு வரைக்கு எல்லார் வீட்லயு ஏசிங்கிறது இருக்குது தோழி அதுலயு தண்ணி வருது தோழி இப்போ நம்ம ஏசி இங்க யூஸ் பண்றோ அப்படின்னா ரூம்ல அதுலயு கூட அந்த அந்த பைப் மூலியமா ஒரு தண்ணி வருது அதுலயோ தண்ணிப்பு சேமிப்பு பண்ணலா தோழி இப்போ வாட்டர் பியூரிஃபயர் சொல்லி வந்துருச்சு
ஆமாங்க தோழி ரொம்பவே புதுசா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க ஏன்னா ஏசில இருந்து ஒரு வெளியேறு தண்ணிய கூட வீணடிக்க வேண்டா அதையு ஒரு இதுக்கு பயன்படுத்த தலான்னு சரியா சொன்னீங்க தோழி மின்சார சிக் கிணங்கும் போது நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம அந்த லைட் எல்லா பார்த்து பாத்திஙீகனா நம்ம அந்த இடத்துல இருக்கவே மாட்டோ ஆனா அங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பகலே எரிஞ்சிட்டு இரு இரவு நேரங்கலுயு எரியு அந்த மாதிரி தேவையில்லாம பண்ணாம நமக்கு இந்த இடத்துல வெளிச்சம் தேவ நாம இருக்கோ அப்படிங்கிற இடத்துல மட்டும் அந்த மின் விளக்குகளை ஒளிர விட்டு விட்டுட்டு தேவையில்லாத நேரத்துல அணைச்சி வச்சுக்கலா அதே போல ஃபேனும் பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஒரு ஹால்லயோ இருப்போ அந்த இடத்துல ஃபேன் ஓடும் நம்ம எழுந்து போகு போது அதை ஆஃப் பண்ணாம அப்படியே போயிட்டு இருப்போ அதெல்லாம் வந்து ஒரு மின்சாரத்தை தேவையில்லாம செலவழிக்கிறது
சரியா சொன்னீங்க தோழி ஆமா இப்போ அதெல்லா யாரோ கவனிக்கிறதே இல்ல தோழி அதுல என்ன பெருசா அஹ் வந்துற போது கரண்ட் பில் என்ன வந்துற போகுது அந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க தவிர அந்த மின்சாரம் நம்ம சேமிப்பு பண்றது எவ்வளவு நல்லது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது தோழி
ரொம்பவே சரியா சொன்னீங்க இது வந்துட்டு நம்ம வெளியில உள்ளவங்கள திருத்துறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி நம்ம முதல்ல நான் அப்படிங்கறதுல நம்ம முதல்ல அத அந்தந்த நேரத் ஆப் பண்ணிட்டு அடுத்த வீட்டுல இருக்க குழந்தைங்களா இருக்க இல்ல பெரியவங்களா இருக்கட் ட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு நம்ம சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்மளை நாமே திரு க்கிட்டோம்னா மொத்தமா நாட்டலயே திருந்திடுவாங்க தானே
ஆமா நம்ம முதல்ல நம்ம வீட்டுல நம்ம செரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா அவங்கவுங்க வீட்டுல சரி பண்ணாங்கன்னா முழு நாட்டே சரி ஆயிரு தோழி கரெக்டா சொன்னிங்க
ரொம்ப சரியா சொன்னீங்க அதே மாதிரி அடுத்து சிக்கனத்துல பாத் த்தீங்கன்னா வந்து இது எரிவாயு இருக்கும்ல கேசு கேசுமே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு உதாரணமா ஒரு சுடு தண்ணீர் போடணும்னு வச்சுங்களே சுடுதண்ணீர்ங்கிறது ஒரு இரண்டு நிமிடத்திலேயே ஒரு ஒரு தண்ணீனா ஒரு இரண்டு நிமிடத்திலேயே அதுக்கு சூடு ஏறி கொதிக்க ஆரம்பிச்சிடு அதிகபட்சமா மூணு நிமிஷம் அவ்வளோதான் ஆனா நம்ம தண்ணிய போட்டு விட்டுட்டு வீட்டுல உள்ள அத்தனை வேலையு நம்ம பார்த்துட்டு வரோம் போய் வரோம் அந்த தண்ணீர் வேஸ்ட்டா கொதிக்குது தானே அப்ப அந்த எரிவாயு வீண் ஆகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு குழம்ப சுட வைக்கிறதா இருக்கட்டு இல்ல சமையல் எந்த அளவுக்கு ஒரு பொருள் ஒரு குழம்பு கொதிக்கணும்னு இருக்கோ அந்த அளவு பண்ணாம நம்ம ஒரு கேஸ்ல ஒரு பாத்திரத்துல குழம்பு வச்சுட்டு நம்ம வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வரோம் அப்ப வேஸ்ட்டாந்த அப்படி கொதிக்கும் போது காய்கறியோட உண்மையான சுவையும் போயிடும் நம்மளோடைய எரிவாயும் வீணாகுதுதானே இதெல்லாம் கூட நம்ம கொஞ்ச திருத்திக்கலாம்னு நினைக்கிறேன்
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அதெல்லாம் நம்ம நம்மள நம்ம ஃபஸ்ட் நம்ம வீட்டுல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வந்தோம்னா இதே மாதிரி எல்லாருமே பண்ணாங்கன்னா எல்லாமே இந்த கேஸ் பிரச்சனை கூட நம்மளுக்கு பெருசா தெரியாது
ரொம்பவே சரியா சொன்னீங்க தோழி நம்ம வந்து அதே மாதிரி உணவு பொருட்களையும் நம்ம வீணடிக்காம சிக்கனமா பயன்படுத்தணு ஒரு வீட்டுல நம்ம நாலு பேர் உதாரணமா இருக்காங்கன்னா அந்த நாலு பேர் எவ்வளவு சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு சமைச்சா போதும்ங்கறது நமக்கு தெரியும் அதுக்கு த்து மாதிரி நம்ம வந்துட்டு காய்கறிகளா இருக்கட்டும் இல்ல ஒரு பல ஒரு கூட்டு வகைகளா இருக்கட்டு இல்ல ஒரு அரிசி போட்டு வடிக்கிறதுல்லய அளவா வடிக்கலாம் நம்ம ஏன்னா தினமும் நம்ம வீட்டுல இருக்க ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியு அளவுக்கு அதிகமா வடிச்சு அதை வீணா- கொட்டாம இருந்தா நல்லதுங்கிறது என்னோட கருத்து
ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா இப்போ இருக்கிற இதுக்கு நம்ம இப்படி இருந்தாதா நம்ம நம்மளை திருத்திட்டு நம்ம சரியா இருந்தாதா நம்ம மத்தவங்கள சொல்ல முடியு இல்லையா தோழி
ரொம்பவே சரியா சொல்லியிருக்கீங்க நம்ம வந்து சிக்கனம்ங்கிறது மற்றவர்களுக்காக இல் நம்மளோட பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கும் சிக்கனம்ங்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம் ஏன்னா நம்ம இதோட தேவை என்ன நமக்கு எத எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத பயன்படுத்தனும்னாவே அதற்கான தட்ட- ப்பாடு நமக்கு ஏற்படாது ஒ
ஏன்னா இப்போ சாப்பாடு இது சிக்கனம்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது ஒரு ரொம்ப சிக்கமா கஞ்சுஷ் கஞ்சன்தனமா பண்றாங்க அந்த மாதிரி நிறைய பேர் எல்லா இது பண்றாங்க என்னவோ அவங்க நல்லா அப்படிய- பணக்காரங்க மாதிரி நம்ம ஏழைங்க மாதிரி நம்மளை அசிங்க பத்துற மாதிரி பண்றாங்க ஆனா அவங்க எப்படியாவது நினைச்சிட்டு போட்டு நம்ம நம்மளோட இதுவ் ல எல்லா சரியா இருக்கணு அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா தோழி
ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா கஞ்சத்தனம் வேற சிக்கனம்ங்கிறது வேற கஞ்சத்தனம்ங்கிறது நமக்கு நம்மளுக்கு இருந்து நம்ம அதை பயன்படுத்தாம அதை செய்யாம இருக்கிறது ஆனா சிக்கனங்கிறது தேவைக்கு மீறி அதை நம்ம வீணடிக்காம இருக்கிறது அடுத்தவங்க நம்மளை பலிப்பாங்கன் ன்ன நம்ப சிந்திக் க்காம நம்மளோட தேவை என்னவோ அந்த தேவை அறிஞ்சு நம்ம அனைத்து பொருட் ட்களையும் பயன்படுத்தணு இயற்கை வளங்களையும் தேவைக்கேற்ப பயன்படுத்தணு அப்படிங்கிற என்னோட கருத்தை பதிவு செஞ்சுக்கிறேன் தோழி உங்களோட பேசினதுல ரொம்பவே மகிழ்ச்சி
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த நீங்க உங்ககிட்ட ரொம்ப பேசினது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது நிறைய விஷயம் உங்ககிட்ட கத்துக்கனேன் ஆஹ் நீங்க சொன்னது எல்லாமே நானும் என்னோட வாழ்க்கையில இதெல்லா இது பண்ணலா அப்படின்னு இருக்கற நானும் ஃபாலோ பண்ணலா எல்லாம் மின்சாரத்தை சேவ் தண்ணி சேவ் பண்றது கேஸ் எல்லாமே நானும் பண்ணலாம்னு இருக்கிறேன் நீங்களு பண்ணுங்க தோழி உங்க கிட்ட பேசனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நன்றி வணக்கம்
நன்றி